ஹலோ
ஹலோ சொல்லுங் தோழி என்ன பண்றீங்க
என்ன பண்றத் சும்மாதா இருக் ணக்கம் தோழி நீங்க என்ன பண்றீங்க வேலல்லா முடிச்சுட்டீங்களா
மனசு ஆ முடிச்சுட்டு தோழி சும்மாதா கொழந்த கூட இருக்கே
ஓ அப்டி இல்ல தோழி நம்மதா இருக்க தோழி இப்போ வர காலங்கள்ல இப்ப நெறைய து பங்க்ஷன்ல்லா வருதுதில்ல தோழி இப்பெல்லா
ஆமா தோழி பங்க்ஷன் வருது அப்பதா எல்லாரையு பாக்க முடியுது நெறைய பேரு இன்னைக்கு எங்க வீட்டுல பங்க்ஷன் தா போயிட்டு வந்தோ என் சிஸ்டரு சித்தி பொண்ணுக்கு
ஆ அ
ஆ என் சிஸ்டர்ஸ்ல்லா வந்திருந்தாங்க ரொம்ப நாள் ஆஃப்டர் ஆஃப்டர் லாங் மீட் பண்ண வேண்டியதா இருந்தது
தோ அப்பதா தோழி கொஞ்சோ நல்லாருக்கு ஆ ப்ப அவங்கள பாத்து பேசி ஒரு ஜாலியாருக்கு ஒரு பங்க்ஷனாலே ரிலேட் டிவ்ஸ் கூட சொல்ல ஒரு ஆனந்தமா இருக்கு எல்லாருகிடையு பேசிட்டு சிரிச்சுட்டு டு நல்லாதா இருக்கு தோழி அதுதா இப்ப பங்க்ஷன்ல்லா பாருங்க இந்த சடகுகள்ல்லா பண்றாங்க
ஆ ஃபஸ்ட்டு மாப்பிள்ள வீடு பஸ்ட் டு வந்து அந்த ட்ரெடிஷன் பாலோ பண்றாங்க இந்த வில்லேஜஸ்லலா பஸ்ட் பொண்ணு பாக்க வரறத்து அதுக்கப்றோம் பெண் வீட்டார் வருவாங்க மாப்பிளை வீட்டார் வருவாங்க அதுக்கப்றோ எனங்கேஜ்மெண்ட் வெப்பாங்க
ம்
அந்த மாறி நல்லாருக்கு அப்பதா யார் யார் பிள்ள இவங்க இவங்களோட கொழந்த அந்த மாறி எல்லாரையு பாக்க வேண்டியதா இருக்கு
கரெக்ட்டு எல்லா அப்படிதா இதுவா இருக்கு தோழி இப்போ பங்க்ஷன் இப்ப அதே மாறி இப்ப எங்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு திருப்பி கல்யாண வப் பாங்க கல்யாணத்துலயு ஒரு ச சம்பந்தாயல்லா பண்ணி ட்டு அப்ற தாலி கட்ட நால உங்களுக்கு எல்லா மே நடக்குது தோழி அதா இப்ப பங்சன்ல பாத்தீங்கன்னா அந்த என்னது தோழி சொல்லுவாங்க நழங்கு வைக்கிறாங்க அது
அது எதுக்கு நா அது வந்து ஃபே அந்த காலத்து ஃபேஷியல் தோழி அது எப்டின்னா இந்த மாதிரி நம்ம இப்போ ஃபேஷியல்லா இருக்குல்ல அப்ப அந்த காலத்துல இல்ல அந்த மாதிரி பண்ணாலே பேஸ் பிரரைட் ஆயிடும் ஒரு மாறி சந்தன நழங்கு அந்த இந்த நலங்கு தயலா அரைச்சு பூசுவாங்க
ஆ
அதெல்லா பேஷியல் மாறி அதனால தா அது அந்த சடங்கே வச்சிருக்காங்க எல்லாத்துக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு ரெகுலரா
நம்மளுக்கு அது தெரியல நம்ளுக்கு ஆனா வந்து நல்லா இருக் கு அது ம் ம்
கொழந்தைங்களு அந்த மாறி ஜாலியா இருக்கு அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்களு எல்லாரு வந்தா விளையாடிக் கிட்டு
ஆ வ ஆ
எப்பமே நம்ம மூஞ்சியா பாத்துட்டு இதுவா இருக்கு பங்க்ஷன்னா கொஞ்சோ எல்லா வருவாங்க
ம் ஆமா தோழி அது நல்லா இருக்கு ஒரு குட் வைப்ரேட் தா வைப்ரேஷனா இருக்கு அப்புறம் பார்த்தா ஓ என்ன பண்றது தோழி டயர்டாயிருது ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்தா நம்ளால முடில
முடில அ டயர்டா இருக்குங்க அப்டி இப்டி நம்ம சு நடந்துட்டு எல்லா பேசிட்டு இதுவா இருக்கு அதுவே நம்மளுக்கு டயர்டா இருக்கு குழந்தைங்களுக்கு டயர்டாயிடு எல்லாரு தூக்குவாங்க தூக்கினே இருக்குதுனால அவுங்க டயடா ஆயிடுவாங்க
உங் நம்பர்
சண்டயாயிரு தோழி அவுங்கள புடிச்சிகிட்டே ஆ இப்டி இப்டி சேட்ட பண்ணாதீங்க அப்டி சொல்லும் போதே அ இதுவாயிச்சி
ஆமா அதுவு கொழந்தைங்க லைட்டுன்னு போய்ட்டோன்னா அவுங்களுக்கு இது தண்ணி மாறுது ம் அவங்க பழகத்து ம் இதுவா இருக்கு
ம்
எல்லா நம்ம இதுவு பண்றதா இருக்குது தோழி ஒரு கொழந்தைங்கல இலுத்துன் போனா
என்னா பண்ண முடியு நம்ம அந்த மாரி சுச்சுவேஷன அமையுது
ம்
தோழி வா
ம் ஆமா தோழி கண்டிப்பா தோழி இப்பல்லா பாத்தீங்கன்னா இப்பல்லா பாத்தீங்கன்னா நகரத்துலல்லா இந்த மாதிரில்லா ரொம்ப சடங்கு வப்பாங்களா தெரில
ஆஹா அங்கல்லா டேரக்ட்டா இருக்கோ இந்த மாதிரி சடங்கு வக்கிறது தா நல்லா இருக்கு அகேஷ்னல்ல எல்லாரு மீட் பண்ற மாரி நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ப்ளசன்டா கூட எ சிஸ்டர் கொஞ்ச நெவஸா இருந்தாங்க எங் எங்கேஜ்மெண்ட் பண்ணி குடு ஒரு ரிலேஷன்ஷிப்ல அனாலா அரேஞ்ச் மேரேஜூ சோ அவுங்க வந்து கொஞ்ச நேவசா இருந்தாங்க நீங்க கொஞ்சோ ம் என்னவோ நா அத சொன்ன தைரியமா இருங்க அப்டின் சொல்லிட் ட்டு வந்த இருக்கே இருந்தாலு கொஞ்ச பதட்டமா இருக்காங்க வேற ஒன்னு இல்ல
அது புதுசா யாரு தெரியாம இது ஆவுறனால கொஞ்ச பயமா இருக்கு
ஆமா இப்போ எப்பட பேசி டேட்டிங் அதெல்லா கெடையாதுங்க கொஞ்ச ஸ்ட்ரிக்ட்டு தா எங்க சித்தப்பா சித்தி அத மாதிரி கொஞ்ச அதனால அவுங்க கொஞ்ச நர்வஸா இருக்கலா
அதெல்லா ஒன்னு இல்ல தொழி குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிட்டா எல்லாரு தெரிஞ்சா பண்றாங்க தெரியாம உள்ள போனாதா தெரியுது
ஆமா அதுலதா இதுவா இருக்கு தெரிஞ்சு போனாலு தெரிய எம் போனாலு ஒரே லை இது தான அது
ஆமா இப்ப நம்ப போயி அதுல
ஆ எப்டி லீட் பண்ணிட்டு போணும்ன்றத வந்து இது பண்ணணு அவ்ளோதா அது அது அவுங்க புரிஞ்சுக்கனு
ம் ம் வேற என்ன
வேற என்ன தோழி சாப்டீங்களா நீங்க இனிமே தா செய்யனு தோழி அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டோ வந்துட்டு க்கும் டயடா இருக்கு அதுதா எது பண்ணணு இனிமே தா
அது எதுனா பாத்து பண்ணுங்க தோழி ஏனா இப்ப எழுந்து நம்ம இல்லன்னா கடைங்கள்ல வாங்கின்னு வந்து சாப்ட்டுருங்ளே இன்னைக்கி ம் செரி செரி தோழி
இப்போன்னா ஒரு சிட்டினா அங்க பாத்துக்லா இங்க எந்துனாலு ஏ வெளியில வாங்கி சாப்புன்னு அங்கதான சாப்றோ சொல்லி வீட்ல மதர் இன் லா அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க கொஞ்சோ
இல்ல நல்லாத்தா தோழி வெளிய வாங்
அவுங்க ச வெளியிலியே சாப்ட வேனான்னு சொல்லுவாங்க என்ன ஸ்னாக்ஸ் ஆர்டர் பண்ணனாலு நா செஞ்சி தர வட அப்டின்
ம் ம் அதுனால நல்லது தோழி அப்டி இருந்தாத நம்ளுக்கு ஒரு ஹெல்த்
ம் ஆனா அதுவு உண்மதா அவுங்க இல்லன்னா நாங்க வாங்கிதா சாப்டுவோ வெளியில
ஆமா
அது பழகிடுச்சு தோழி நம்மளுக்கு முடியில்ல கொழந்தையு பாத்துக்கிட்டு இது பண்ணி செய்யணுமா அப்டின்ட்டு டயடா இருக்கு
டயடா இருக்கு தோழி அதுத ம் ம் இப்ப பண்ணலா உங்களுக்கு ஆனா யார்னா ஒருத்தர் கூட இருந்தாங் கனா நம்ளுக்கு பிரச்சன இல்ல தோழி அதெல்லா ஒரு சப்போர்ட் இருந்தா நம்ப பாத் க்லா நம்ளே ஃபுல்லாவு டேக் கேர் பண்ணின்னு இருக்க முடியாது டேக் கேர் பண்ணாலு நம்ளுக்கு ஒடம்பு
ஒடம்பு இப்ப ம் ஆமா தோழி
செரிங்கத்
வேற என்ன தோழி நீங்க எதனா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தீங்களா இன்னைக்கி நெறைய கல்யாண நாள்
நெறைய கல்யாணந்தா தோழி ஆனா எனக்கு இருந்தது ஒரு ஃபங்க்ஷன்னு ஆனா நா போ முல்ல தோழி
ம் ம் ஆயிருச்சு தைராய்டுக்கு ஒடம்புனு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்க தோழி
கண்டிப்பா போயிட்டு வர தோழி ம் ஒரு ஃபங்க்ஷன்ல போன்னோன்னாலே ஒரு நல்லத்தா தோழி அங்க இருக்கற எல்லாத்தையு பாத்துட்டு ஆனா புதுமை புதுமையா பண்றாங்கல்ல தோழி இப்பல்லா ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா அந்த இதுவு சொல்லுங்க டெக்ரேஷன்ஸ்லந்து வேற எல்லாமே ஒரு புதுமையா பண்றாங்க இப்பல்லா கல்யாணம் கூட டான்ஸ் ஆடுறாங்க ஆ ஃபேஷியலு இப் ஓ மேக்கப்கே ஒரு ஒரு செக்ஷனுக்கே இருவதாயிரோ ஐம்பதாயிரோ வாங்குறாங்க ஒரு செக்ஷனுக்கு
கூட வந்துச்சுங்க அந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அந்த மாரி எல்லா டேலண்டடா இருக்காங்க கொஞ்சோ
ஆமா இப்ப நெறைய பேர் இதுவுன்னால கொஞ்சோ கம்மியா ஆவுலான்னு நெனைக்கிற தோழி மின்னதா அது டிமேண்டா இ ந்தது இப்ப எல்லாருமே பண்றதுனால ஓரளவுக்கு மாட்ரேட் ஆயிடோன்னு நெனைக்கிற வேலல்லா
ட் ஆயிடுது ஆமாங்க நானே சிஸ்டர் மேரேஜ் க்கே எதுனா அரேஞ்ச் தா பண்ணிக்கனு கொஞ்சோ
ம் பண்ணுங்க தோழி அப்டிதா பண்ணிப்பாருங்க ஏன்னா எல்லாருமே போட்றாங்க எல்லாருக்கு இதா ப்ராடக்ட்ன்னு தெரிஞ்சிச்சி இது யூஸ் பண்ணது எப்டின்னு சொ ல்லி குத்துட்டா போது அவுங்கவுங்க தனியா வெச்சிக்கிறாங்க எல்லா பிரச்சன இல்ல தோழி இப்பல்லா மேக்கப் க்கு அவ்ளோ வேல்யூ இருந்துனே தா இருக்கு இல்லன்னு சொல்ல முல்ல
ஆமா செம வேல்யூங்க இப்ப கூட ஏ மாமா பொ ண்ணு ஒருத்தி அவ படிக்கணு இன்டரஸ்ட் இருக்கா இப்பாதா அவங்க வீட்டுல பர்மிஷ் ஷனே வாங்கியிருக்கா
ஒ
அவ பண்றேன்னு சொல்லியிருக்கா
கண்டிப்பா பண்ண சொல்லுங்க தோழி அது பண்ணா ஃபியூச்சர்ல ஒரு தொழில் இருக்கிற மாரி தா நம்ம கையில ம் ஆமா என்னன்னா ஒரு தொழில் இருக்குற மாரிதா இருக்கு நம்ம கையில அதெல்லா எங்க போனாலு பொலச்சு க்குலா தோழி அதெல்லா பண்ணி வச்
ஆமாங்க கரெக்ட்டு நீங்க சொல்றதுதா கரெக்ட்டு
ம் ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கது வீட்ல இருந்தே செய்யற மாரி கூட இருக்கலா அவளுக்கு
ம் பிசினஸ் இருக்குறது நல்லது தானே அவொ
அவ பிசினஸ் இருந்தாலே அது போழச்சிட்டு போயில்லா இப்ப என்ன தோழி எல்லாருமே டைலரிங் கத்துக்கறாங்க அப்டியே தேய்சு அதுலயே ஓடு சம்பாதிக்
சம்பாதிக்கிறாங்க வாயில வைக்காத ம் சொல்லுங்க தோழி பசங்க ரொம்ப சேட்ட தோழி என்ன பண்றதுன்னு தெரியல
பண்றாங்க தோழி என்ன பண்றது இப்பல்லா அடக்கணும்னா நம்மளால அடக்க முடியல கொழந்தைகள
அப்டின்னு இது
ம் ம் டக்குன்னு அது பண்றாங்கதா தோழி நம்ப என்ன சொல்ல முடியு கொழந்தைகள அடிக்கவு ஆ அத அத அடிக்கவு முடில இதுவு பண்ண முல்ல அவுங்கள
நம்மளுக்குதா பிரஸ்ட்ரேஷன் ஆகுது
ம் நம்மதா அ சொன்னாலு கேட்டுக்க மாட்டறாங்க ஒண்ணு விடுங்க அது போக போக அவுங்க புரிஞ்சு பாங்கன்ன பெருசா
ஆமாங்க பஸ்ட்டே அததா பண்ணு
அதுதா கரெக்டா இருக்கு தோழி இப்போ போயிந்த ஆ கொழந்தங்கின்னா அப்டிதா மே மாத்தினே இருப்பானுங்க மைன்ட
என்ன பண்றது அவுங்க கூட டிராவல் பண்றது தா ஒரு இதுவா இருக்கு நம்மளுக்கு
ஆமா சரி தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது நா அப்புற கூப்பிடுவா தோழி ம்